ஆஸ்ட்
என்னக்கா எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேங்க்கா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கங்க்கா என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
ம் இனிமேதாக்கா சாப்புட்ணு
ம்
இப்பந்தா வேலையெல்லா கொஞ்ச முடிஸ்ட்டு வந்து படுத்துருக்கேங்க்கா
சேரி சேரி
ம் சாப்பாடு வந்து இப்ப சாப்பில்ல சாப்டுட்டு படுத்தா ஓவரா வெய்ட் போட்றக்கூடாதுல்லக்கா அதனால தா சாப்படாம படுத்துருக்க ஆனா வயிறு பசி இருக்குது.
ம் அப்ப சாப்புடுங்க சும்மா வய்த்துக்கு சாப்புடுங்க லைட்டா கொஞ்சமா சாப்புடுங்க.
அப்பிடி இல்லக்கா செரினு நல்லா வய்த்துக்கு சாப்டுட்டு படுத்தம்னா வெயிட்டு போடுங்க்கா
அதா வய்த்துக்கு சாப்டாம கொஞ்சமா சாப்டுங்கக்கா.
கொஞ்சமானாலு எப்டினாலு சாப்ட்டு படுத்தா வெயிட்டு போடதானக்கா செய்யு
அப்ப நீங்க கொஞ்ச காலைல அப்டியே எக்சசைஸ் இப்டி கைய கால தூக்கி வேன் அப்டி நடக்கணு.
கை கால் தூக்கி எக்சசைஸ் பண்ற அளவுக்கு இங்க நா இல்லக்கா.
ஏங்கா?
ஆமா கா அது எக்சசைஸ்லா பண்ண முடியாது செரி அதனால தூங்கி எந்திச்சதுகப்பறம் சாப்லான்னு இருக்கே உம்
அதுவோ டைம் போயி சாப்டாலு வெயிட்டு் போடதாங்கா செய்யு.
அப்பிடியாக்கா?
ஆமாக்கா
நீங்க எப்டி கா இருப்பீங்க?
நா சாப்பிடமாட்டேங்கா ஒரு நாளைக்கு ஒரு நேரோ தா ரொம்ப பெருமக்கா அதுல எக்கா எக்கா. சொல்லுங்கா? என்னக்கா ச்சி பாத்து பாத்து தண்ணி குடிங்க அ
சரசல் ஏருதுக்கா
தண்ணி குடிங்கக்கா தண்ணி
சேரிக்கா உங்க வீட்டுல என்ன சமையல்
எங்க வீட்டுல சாம்பாருக்கா காலிஃப்ளவர் பொரிச்சாங்க அம்மா
அப்டியா வரலாமாக்கா
வாங்கக்கா வாங்க உங்குளுக்கு இல்லாத சாப்பாடா காலிஃப்ளர் பொரிச்சாங்க அப்புறோ பீட்ரூட் கூட்டு வச்சாங்க
சேரி
காலிஃபிளவர் எங்க அது ஒரு இதால்லா இல்ல எல்லா உதிரி உதிரி கெடக்கு வேண்ணா வந்து சாப்ட்டு போங்க
நாங்க பொறிக்கிறதும் கடையில பொறிக்கிற மாரியே சாப்டவோ செய்வோங்கா
அப்புடியாக்கா எங்க வீட்டுல அப்புடி கிடையாதுக்கா எங்க அம்மாவுக்கு க மீ மீன் குழம்பு தவிர வேற எதுவுமே தெரியாது
அப்படியா அப்ப வேற என்னத்தா வெப்பாங்க?
ஒன்னுமே வெக்க மாட்டாவக்கா.
ம்
எங்க என்னத்த சொல்ல செரி சொல்லுங்கக்கா ஆ
உம்! அவுங்க செய்யாம தா நீங்க இப்டி வளந்தீங்களாக்கா?
ஆமாங்கா நா தா திங்காமே வளந்திருக்கேனேக்கா.
உம்!
ஆமாக்கா என்னக்கா
என்னக்கா சொல்லுங்க உங்க அம்மாவ என்ன செய்றீங்கக்கா
ஒன்னு செய்யுலக்கா எப் இது ம் எங்க இருந்து வானத்து வானத்துல இது போதுக்கா ஜெட்டு போது ஜெட்
வெளிய வந்து உக்காந்துருக்கீங்களா
ஆமாக்கா
உம் உங்க ஃபேமில உள்ள உங்க அம்மாலா எங்க இருக்காங்க
இந்த எங்க அம்மா இப்பதா முடிக்கி டைய அடிச்சாவ டையி இப்ப குளிக்க போறவக்கா உங்க அம்மா என்ன பண்றாவ
எங்க அம்மா நா கல்யாணோ முடிஞ்சு வந்துட்டக்கா
அப்புடியா எத்தன கொழந்தைங்க இருக்காங்க அப்புடியா
ஆமாங்க எயா கூட பொறந்தது ஒரு நா ஒருத்தி இருக்காக்கா அவதா படாதபாடு இப்ப பட்டுகிட்ட படுத்திகிட்டு இருக்கானு நெனைக்கிறேன்கா
யார
எங்க அம்மாவதா படுத்திகிட்டு இருக்கான்னு நெனைக்குற
கூடப் அவுங்க பெத்த புள்ளதானக்கா எப்புடி அவுங்க அம்மாவ படாதபாடு படுத்துவா என்னக்கா நீங்க பேசுறீங்க அவளுக்கு தாய் தானே
தாயா இருந்தாலு பேய் மாரி நடத்துவான்னு நெனைக்கிறேகா
இதுக்கு அவ என்ன மருமவளாக்கா மருமொவ மாமியா சண்ட போட்றதுக்கு அவா மஹாக்கா இப்டி நீங்க பேசாதீங்கக்கா செரிங்களா என்னக்கா நீங்க இப்புடி பேசுறீங்க நா ஒன்னு உங்க அம்மாவ கொடுமப்படுத்துலக்கா
சேரிக்கா
ஆ சேரிக்கா
ம் செரி வேற டாபிக்க மாத்துங்கக்கா ம்
ஆமாக்கா சொல்லுங்கக்கா இங்க வந்து ஜெட்டு போது ஜெட்டு வானத்தில் ஆ ஆமாக்கா ஆமா
செரி செரி
ம் நீங்க பாத்துருக்கீங்களா ஜெட்டு
ம் பாத்திருக்க
ம் செரி செரி
ம் உங்க அப்பா எங்க
எங்க அப்பா பக்கத்துல ஒரு துஷ்டி வீடுக்கா அங்க போயிருக்காங்க பாத்துக்கோங்க
அப்புடியா
ஆமா காலைலயே பேயிட்டாங்க இப்பதா வந்தாங்க வந்துட்
ம்
அ வந்தாங்க வந்து நின்னுட்டு ஒடனே போயிட்டாங்க
உங்க ஆச்ச பாத்தாங்ளா வந்திருக்காங்கன்னீங்ளே பாத்தாங்ளா
ஆமாக்கா பாத்தாவ ஆச்ச பாத்துட்டு சும்மா ரெண்டு நக்கல் பண்ட்டு போய்ட்டாவ
நக்கல் பண்ணாங்ளா
நக்கல்னா சும்மா பேசலா செய்யில சும்மா அப்டி இப்டி கண்ண அப்டி காட்டிட்டு இப்டி போயிட்டாவ
சேரி சேரி
ம்
சேரிக்கா உங்க ஆட்சி இருக்காங்ளா
இருக்காவக்கா இருக்காவ இந்த பக்கத்துலதா இருக்காவ
ம் செரிங்கக்கா
சேரிக்கா சேரிக்கா
ம்
செரிங்க்கா நீங்க சாப்டுங்க டயத்துக்கு சாப்டுங்க
இல்லக்கா சாப்ட்டா வெய்ட்டு் போடுதுக்கா அதனால கண்ட்ரோல் வேணுக்கா வாய் கண்ட்ரோல் வேணுங்க்கா
அதுதா உங்குட்டு இக்கா
வாய் கன்ட்ரோல் ஒரு நாள் இருக்கு ஒரு நாள் இருக்காது இருக்கறப்ப இருந்துக்கணு இல்லாதப்ப வந்து சாப்ட்டுக்கனு
சேரி சேரி
உ எனக்கு இருக்கவும் தெரி எனக்கு வாய் கண்ட்ரோல் இருக்கவுந் தெரியு ஒரு நாள் இருக்காம இருக்கவு முடியா அதனால வெளு
வாய் கண்ட்ரோல் வந்து எ ப்போ உங்களால இருக்க முடியு அப்டினா நீங்க இந்த வீட்ல இந்த கணவர் கூட சண்ட போட்டு இருப்பீங்க தெரிமா அப்ப மூஞ்சு தூக்கி கிட்டு இருப்பீங்க கரெக்டாக்கா
அப்ப சாப்டாமமு இருப்பங்க்கா
அதா அதா அதா வாய் கண்ட்ரோல்க்கா சாப்டாம இருக்கறதுதா வாய் கண்ட்ரோல் இப்ப நீங்க சாப்டாமதான இருக்கீங்க
இப்போ வந்து சாப்டாமதா இருக்கங்க்கா
ம் ம் ம் இப்ப வந்து நம்ம வெயிட் போட்டுறோ அப்டிங்கனால நீங்க சாப்டாம இருக்கீங்கக்கா நீங்க கணவர் கூட சண்ட போ ட்டு வாய் கண்ட்ரோலா இருப்பீங்க தெரிமா அது வந்து வீம்புக்குன்னு இருக்கிறது கரெக்டாக்கா
ஆமாக்கா அது வீம்புக்குனு இருக்கறது அது எங்க வீட்லயு அப்டிதான்க்கா இருப்பன்க்கா
அப்டி உங்க வீட்ல வந்து உங்க அம்மாட்ட சண்ட போட்டு உங்க அப்பாட்ட உங்க அண்ணட்ட சண்ட போட்டு இப்டி மூஞ்சு தூ தூக்கி கிட்டு ஒரு சேர்ல அப்டியே குத்த வெச்சு உடக்காந்துகிட்டு அப்டியே இருப்பீங்க என்னக்கா
என்னய மாருதாங்க்கா இப்ப என் தங்கச்சி இருப்பா ஆமா இப்ப என்னய மாரிதா என் தங்கச்சி இருக்கலா எங்க அம்மா சொன்னாங்கக்கா நீ எப்டி இருப்பியோ அதே மாரிதா ஆமாக்கா
என்ன சேர விட்டு எறங்காம அப்டியே உக்காந்த்துட்டு இருக்குன்னு சொன்னாவங்களாக்கு உன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காவ என்ன
ஆமாக்கா நீ எப்டி இருப்பியோ அதே மாரி ஓன் தங்கச்சியு இருக்காமா அப்டின்னு சொல்லி அன்னை
சேரி சேரி அப்ப அந்த கொழம்பு வெச்சு மீனு கழுவி குடுக்கறதெல்லா யாராமா
அய்யய்யோ அதெல்லா சொன்னது இல்லையே அது நீங்களா பண்ணுவீங்க
தெரியு தெரியு அப்டிதான் செய்வாவேன்னு தெரியு அதாவது நந்துச்சு
ம்
சேருற யாரா
உம்
எறங்காம இருக்கறது மட்டு அவுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னக்கா உங்களுக்கு நம்ம வீட்ல வேல வேல வேல பாக்கறது உங்களுக்கு தெரியல அப்போ
ஆமா
சேரி சேரி ம் சேரிங்கக்கா
சேரிங்கக்கா நீங்க சாப்டுட்டுதா பேசறீங்ளா சாப்டாம பேசறீங்ளா
நா சாப்ட்டங்க்கா
ம் உங்க வீட்ல பெட்டனிமல் எது வளக்குறீங்ளாக்கா
இல்லக்கா எங்க வீட்ல பெட் அனிமல் எது வளக்கல ஒரு நா ஆமாண்ணா நானே இல்ல அது என்ன
நீங்களே ஒரு பெட்டுதானா
இல்லக்கா நானே பெரிய என்னய வீட் இல்ல தண்டத்துக்கு சோறு போட்டு வளக்கறதே பெரிய விஷ்யோ அது கரெக்ட்டுதா கரெக்ட்டுதாங்கா நானே ஒரு பெரிய பெட்டுதா
ஆ நீங்களு ஒரு பெரிய பெட்டனிமல்தான
ஆ ஆமா இது அது என்ன வீட் ல நாங்க கோழி குஞ்சு வளத்தோ அப்புறோ ஆடு வளத்தோ பாத்துக்கோங்க
அதுல்லா எங்க
இப்போ அதெல்லா குடுத் தாச்சுக்கா ஆடு வீட்டுக்கு செட் ஆக மாட்டிக்கி அதனால குடுத்தாச்சு கோழி குஞ்சி வளர்த்தோ ஆமா
ஆ
கோழி குஞ்சி வளத்தோ அது வளர்ந்தது நாங்களே சமச்சு சாப்டுட்டோ
ஆ
இப் இப்ப வேற எத கலர் குஞ்சி இந்த கரண்டுல அடிச்சு குஞ்சி ஒன்னு வாங்கணு
ம் ஐசு ஐசு
சொல்லுங்கக்கா
ஆ எக்கா ஆ
ஆ சொல்லுங்கக்கா
அது என்னது என்னமோ சொல்லணு நெனைச்சேக்கா மறந்து போய்ட்டுக்கா நேத்து ஹஸ் பண்டு கோயிலுக்கு போய்ட்டு வந்தாங்க டூருக்கு வர லேட் ஆனுச்சு
ம்
அதனால லேட் ஆன ஒன்னே நேத்து கட தொறக்கல
சேரி
அதனால வீட்லதா இருந்தாங்க
சேரி
அங்க ஒரு பழோ இருக்குகா அந்த பழோ வாங்கிட்டு வந்துருந்தாங்ககா அது பழோ முள்ளு முள்ளா இருக்கு வெளிய அது என்ன பழமா இருக்கு
முலாம்பழம் முலாம்பழமா ரம்பூட்டான் ரம்பூட்டான் ரம்பூட்டான்
ஆ ரம்பூட்டான் ரம்பபூட்டா
அ ஆ ஆ சொல்லுங்கக்கா
தெரியுமா உங்குளுக்கு
ஆ தெரியுக்கா நா குற்றாலம் போய் என்னாத் சாப்ட்ருக்கே வீட்டுல இந்த உள்ள கொட்ட மாரி இந்த வெள்ள கலர்ல இருக்குமே அதுதானேக்கா
ஆமா ஆமா ஆமா ஆமா
அ அ ஆ
ரமூட்டான் பழோ முலாம்பழோ இதெல்லா வாங்கிட்டு வந்துருந்தாங்கக்கா அதெல்லா அவனுக்லா ஆமா நா எனக்கு பிடிக்கலக்கா நா சாப்படல அல்வா வாயிண்டு வந்துருந்தாங்ககா ஆமா அப்புடியா
ஆமாக்கா
ரம்பூட்டான் பழமாக்கா
ஆமாக்கா ரம்பூட்டான் ரொம்ப பிடிக்கு
ஐயயோ காலி ஆய்ட்டே
காலி ஆய்ட்டாக்கா செரிக்கா பரவாலக்கா இருக்கட்டு இருக்கட்டு
ம் சேரிக்கா இன்னுதன கெடச்சா சொல்றே என்னக்கா
ஆ சேரிக்கா சேரி இப்ப பசங்களுக்கு குடுங்க பாத்து கொட்டையலா பாத்து சாப்ட சொல்லுங்கக்கா
ஆ நேத்து வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்தோனே ஆளுக்கு கொஞ்சொ கொஞ்சொ பாக்ஸ்ல வைக்க சரியா போச்சு சரிக்கா நா
சேரி செரி ஆ சேரிக்கா சேரி செரி